ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது மேடம்
ஆ நல்லா இருக்கீங்கலா
நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்கா
நல்லாருக்கே என்ன பண்றீங்க
சாப்ட்டு உக்காந்து இருக்கே
அப்டிங் டியூட்டிங்ளா
இல்ல ல டூட்டி போல இன்னைக்கு வீட்லா தா இருக்கே
அப்டியா செரி இப்ப என்ன ஆ நா இப்பதா எந்திருச்சி சாப்ட்டே நைட் ஷிப்ட் நானு
உன்னா
நைட் ஷிப்ட்ட தூங்கி எழுந்திரிச்சி இப்பதா தூங்கி எழுந்திருச்சே
ஆ ஓ நேத்து நைட் ஷிப்ட் போயிருந்தீங்களா
ஆமா ஆமா மா
இன்னைக்குருக்கா ஒர்க்கு
ஆ எனக்கு கண்டினியூசாவே நைட் ஷிப்ட் தா
நைட் ஷிப்ட் டெய்லியு போறீங்களே கஷ்டமா இல்ல நைட்லா
அது பழகிருச்சி அஞ்சர வருஷமா போயிட்ருக்கே அப்டியே பழகி ஆஹ்
ஓ எப்டினு தெரில
இல்ல கொஞ்சோ கஷ்டோதா ஆனா ஓ மொதோ ஒரு ஏழு எட்டு மாசோ வரியு கொஞ்சோ கஷ்டமாதா இருன்ச்சு
அஹ்
அப்புறோ ஆஹ் நறைய ஏர்னிங்ஸ் வர ஆரம்பிச்சு ஹ சம் அலோவன்ஸ் அதிகோ நமக்கு அப்புறோ அப்புறோ நமக்கு தேவையு அந்த மாரி இருந்துச்சு சேரி அதுக்கு தேவையான நமக்கு தேவையான காசு இங்கே போனா தா கெடைக்கிது அதிக சம்பளத்துக்கு காலையில தேடுனா வேல கிடைக்கல
அதனாலயே நைட்ல போக ஆரம்பிச்சிட்டீங்க
ஆமா அப்டியே கிடைச்சாலு பா அந்த வாங்குற சம்பள அதோட பாதிக்கு கம்மி கெடைக்குது இங்க காலையில வேல பாத்தா சரி ஓகே அங்கேயே பாக்லா எவ்ளோ நாள் இருக்க முடிதோ பாக்லா அதுக்கப்புறோ நம்ம ஒடம்பே என்னைக்காச்சு ஒத்துழைக்காம போகு அன்னிக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மார்னிங் மாத்திக்க வேண்டிதா ஒரு நாலஞ்சு மாசோ ரெஸ்ட் எடுத்துட்டு எதாச்சு ஒரு நல்ல வேலயா பாத்துட்டு காலையில மாத்திக்க வேண்டியதா நம்ம ஒடம்பு ஒத்துலைக்கிற வரைக்கு போலா அப்டின்ற மாரி முடிவுபன்டே நானு
அப்டிங்கலாங்க நல்லது தா இல்ல நைட் ஷிஃப்ட் எவ்லோவா அதுதா இல்ல பழகிடுச்சுன்னா ஓ கே தா உங்ளுக்கு
ஆஹ் இல்ல இல்ல இப்போ பழகிடுச்சு ஆஹ் ஒரு ஸ்டாட் டிங் ஒரு ஒன்றர வருஷோவரைக்குமே கொஞ்சோ கஷ்டோ இருதுச்சு தா நா இல்லேனுலா சொல்ல மாட்டே
ஆஹ்
அதுக்கப்புறோ நமக்கு அப்டியே நைட் பகலாவு பகல் நைட்டாவு அப்டியே மாறிடுச்சு
இன்னாங்க உங்க ஊர்ல மழ பேஞ்சுதா
இல்ல இங்க போன வாரோ வரைக்கு மழ லைட்டா தூறிட்டுருன்ச்சி அப்புறோ இந்த நாயித்துகிழம லைட் டா இருட்டிட்டுருன்சி மழ அப்பயு வரல ஆனா கூலிங்கா இருக் கிளைமேட் அதுலா ஒன்னு பிரச்சன இல்ல
இங்க இங்க வெயில் அடிக்குது மழ பெய்யல மழ பெய்ற மேரி வருது தவற மழ பெய்ய மாட்டுது
ஆஹ்ஹா அது சேரி நீங்க எங்க ஒர்க் பண் றீங்கலா இல்ல எப்டி படிச்சிட்டு இருக்கீங்லா
இல்ல ஒர்க்குக்கு தா போறோ சும்மா சும்மா ஊர்ல வேல
ஓ செரி செரி செரி
ஹ
நீ எப்டி நீங்க லோக்கல்லே நீங்க தனியா போற மாரியா இல்ல ஒரு இடத்து த்துல வேல செய்றிங்லா தனியா கம்பெனி அந்த மாரி
கம்பெனில சும்மாதா நம்லா அப்டியே போய் வேல செய்றது தா
சேரி சேரி சரி வீட்லலா எப்டி இருக்காங்க என்ன பண்றீங்க நீ நீங்க எங்க இருக்கீங்க
வீட்லதா இருக்கே இன்னிக் வேலக்கு போல ஒடம்பு சரில்ல தல வலி இன்னிக்கு
இங்கேயு எல்லா கிளைமேட் மரோ எங்க ந் எங்க ஊர்ல வேர ஒ எப்பியு கொஞ்சோ கூலிங்காவே இருக்குமா எ வாப் வருஷத்துலேயே ஒரு மூனுமாசோ மட்டு தா வெயில் அடிக்கு இங்கெல்லா அதுக்கப்புறோ எப்பயுமே மோஸ்லி கூலிங்கா இருக்கனால கிளைமேட் எல்லா மாறவு எங்க வீட்லயு திடீர்னு எல்லாருக்கு சளி புடிச்சது திடீர்னு தலவலி அ காச்சலு
எல்லாருக்கு குடுத்த நா இல்ல நீங்க அங்கே இருக்கீங்க உங்களுக்கு எயே டைம் அதுக்கு
இல்ல இல்ல எனக்கு இல்ல வீட்ல வீட்ல இப்போ இங் இப்பதா ஒரு எனக்கு இம்போ கல்யாணோ ஆயி இப்பதா ஒரு ஏழு எட்டு மாசோ ஆச்சு அ அவுங்களுக்கு இப்போ இந்த ஊரு புதுசுதா அதனால அவுங்களுக்கு
பேசலா
ஆ திடீர்னு கிளைமேட் மாரவு தண்ணி வேற மாரி இருக்கு அதனால அது ஒத்துக்கல அவுங்களுக்கு கொஞ்சோ திடீர்னு இப்டில்லா பிரச்சனல்லா வருது
கொஞ்ச நாள்ல பழகிடு
ம் ம்
இன்னா சாப்டிங்க
ஆ ம் வீட்ல இன்னைக்கி வெஜ் பிரியாணி செஞ்சிருந்தாங்க அது சேர் ரொம்ப நாள் ஆச்சு வெஜ் பிரியாணி செஞ்சு அப்டின் ன்னு வெஜ் பிரியாணியு அப்றோ காலி ஃபிளவர் போட்டு அத கொஞ்சோ வருத்திருந்தாங்க
தொட்டிக்கி இல்ல
ஆ ஆமா ஆமா
வெஜ் பிரியாணி ஆ மார்னிங்கு
மார்னிங் நா வந்து எப்பயுமே நா வீட்ல ஏதாச்சி நா நைட் எடுத்து செஞ்சி வெச்சிட்டு போயிடுவே சப்பாத்தி மாவு கோதும் மாவு ஒன்னு பெசஞ்சி வெச்சுட்டு போயிடுவே இல்லன்னா காலைல வந்து வந்துட்டு சும்மா கோதும மாவு தோச ஊத்தி சாப்புட்ருவே ஏனா அது ஒன்னு தா நா எனக்கு அந்த டைம்ல சாப்பாடு கரெக்டா இருக்கு எனக்கு ஏன்னா நா சாப்பாட கரெக்டா மெயின்டென் பண்றதுனால மட்டுந் தா நா நைட் ஷிப்ட் வந்து எனக் கரெக் இந்தா போயிட்டு இருக்கு இல்ல அப்டின்னா ஒடம்பு வந்து சாப்பாட்னாலே ஏதாச்சி ஒரு பிரச்சன குடுத்துரு நமக்கு ஒத்துழைக்காது சோ சாப்பாடு கரெக்டா இருக்கனால தா எனக்கு வந்து நைட் ஷிப்ட் ஏதோ கரெக்ட் கரெக்டா போயிட்டு இருக்குன்னு நா நம்புறே நானு கரெக்டா அந்த ஏழு மண் நேரோ தூங்கிருவே நானு ஒரு ஒரு கால்ல வந்தோனே நால்ர மணிக்கு ஷிப்ட் முடிஞ்சுரு எனக்கு அதிகபட்சோ பசங்க கூட போயிட்டு ஒரு சும்மா டீ கடையில டீ குடிச்சிட்டு ஒரு அஞ்சர அஞ்சர அஞ்சு நாப்பதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவே அப்றோ வீட்டுக்கு வன்ட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு நா பெட்டுக்கு வர்றதுக்கே ஒரு அஞ்சி அம்பத்தஞ்சி கிட்டத்தட்ட ஆயிடு கரெக்ட்டா ஒரு சும்மா கொஞ்சோ நேரோ ஃபோன் பாத்துட்டு இருப்பே அப்டி இல்லன்னா வீட்ல ஏதாச்சி வேல இருக்கு அப்புறோ ஒரு பத்து நிமிஷோ சாப்புட்றதுக்கு ஒதுக்குவே அப்டின்னு பாத்துட்டு ஒரு ஆறு அம்பது அந்த சமயத்துல ஒரு படுப்ப நானு பாத்தீங்னா ஒரு கரெக்ட் விட்டா ஒரு அதிகபட்சமே ஒரு ஏழு ஏழுல்ர மணி நேரோந்தா தூங்குவே அவுள்தா அதுக்கு மேல தூக்கோ வராது தூங்கவு மாட்டே நானு அதிகமா தூக்கோ வந்தாலு தூங்க மாட்டே கரெக்டா அதுவாவே தானாவே முழிப்பு வந்துரு கரெக்டா ஆ ஆமா ஆமா
இயர்லி அதா ஒடம் பாத்துங்க ஒடம் பாத்துங்க மெய்ன்டென் பண்ணிகீங்க
அதாதா இல்லல்ல பாப்பே இன்னு ஒத்துலைக்கே அப்ன்னா நா கண்டிப்பா நிப் பாட்டிடுவே நானு
ஏன்னா இப்பதா மேரேஜ் பண்றீங்கின்றீங்க அப்புறோ இதுக்கப்றோ நாம்ம என் முன்ன நம்ம எப்டி வேனலா இருந்திருக்லா இப்ப இதிக்கி வந்து ஃபமிலியா வன்ட்டுது நாள பாத் நீங்க உங்க ஒடம்ப நீங்க ஒடம்பு தா முதல்ல காச எடுக்லா இல்லாமு போலா ஒடம்பு இருந்தா நம்மளா சம்பாரிக்க முடி
கண்டிப்பா கண்டிப்பா எந நறைய பேர் சொல்ட்டாங்க எங்க வீட்லியுமே சொல்ட்டாங்க ஆனா அதே வீட்ல சொன்னவங்க ஆனா காஸ் குடுக்குறப்போ அத வந்து அவ்ங்க வேணான் சொல்லல்ல
அதுக்கு கேட்கதா மாட்டாங்க இல்லல்ல உங்களுக்காக சொல்றே வீட்டுக்காக சொல்த உங்க ஹெல்த்து நீங்க பாத்துகின்னே பண்ணுங்கன் சொல்றோ
ம் ம்
அதுக்காசம் உண்மதா காசு வேணுன்னா யாரா இருந்தாலு பணந்தா மதிப்பாங்க
ஆமா ஆமா ஆமா அதுலா அது இல்லாம நா இதுல ரொம்போ அதுதா அது கண்டிப்பா ஏன்னா நா ஒரு மூணு மாஸ்த்துக்கு ஒருக்க நார்மலா சும்மா ஜென்ரல்லா போய்ட்டு ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிடுவேன் எனக்கு ஸ்டார்ட்டிங் சம்பளோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருவதாயிரத்துக்குள்ளதா இருந்ச்சு அப்போ இஎஸ்ஐ இருந்ச்சி நா ஃப்ரீயா போய்ட்டு வந்தேன் இருவதாய்ரத்துக்கு மேல போனா இ எஸ் ஐல பாக்க மாட்டாங்க அதுக்கப்பற் நா செரி காஸ் போனாலு பரவால்ல ஒடம்புதா ஃபஸ்ட்டு சொல்ட்டு நா நாம் வர்ஷத்துல ஒரு மூணு தடவ நானாவே ச்சும்மா போய்ட்டு ஒரு ஒரு நார்மல் மெடிக்கல் செக்அப் பண்ட்டு வந்துருவே ச்சும்மா நம்ப் ஒடம்பு கரக்ட்டாதா இருக்கா அந்த மாரி எல்லா நா அப்பப்போ பாத்து வச்சுக்குவே ஆ இ இதுல நம்ம இன்னொரு பெரிய விஷயு என்னன்னா நா உங்கள்ட்ட முன்னாடி சொன்னல்ல இந்த மாரி நா கரக்ட்டா இன் டு ஒரு ஈர் மண் நேரோ தூங்கிருவே கரக்ட்டா அந்த மூணு வேலக்கி சாப்பாடு கரக்ட்டா எடுத்துக்குவே நானு இதெல்லாம் பண்றனால மட்டுமே தா ஒடம்பு ஒத்துலைக்குதுன்னா கேட்டா இல்ல இத தாண்டி இன்னொரு விஷ்யு இரு உ நம்ப் அதுல்லாம நமக்கிவ் இந்த ஸ்மோக்கு இந்த ட்ரிங்க்ஸ் இந்த பழக்கமும் நம்ம இருக்க கூடாது இந்த பழக்கமும் இருந்துச்சு அப்டின்னா உண்மைக்கே ஒடம்பு மே அதாவ்து நைட்ஷு வ குறிப்பா நைட் ஷிஷிஃப்ட்ல வந்த் து அ ஒடம்ப பாத்துக்குற்து கொஞ்ச கஷ்டொன்தா நீங்க என்னாதா சாப்ட்டு கரக்ட்டா நீங்க தூங்கி எந்திரிச்சாலு நீங்க தேவயில்லாத இந்த சகவாசோல்லா பழக்க வழக்கல்லா நம்போ வச்சிக்கிட்டோ அப்டின்னா கொஞ்சு ஒடம்பு ஒத்துழைக்கிறது கஷ்டொன்தா அதனால அதுவு இல்லையா அதனால நா கரக்ட்டா இருக்கா செக் பண்ணிக்குவே நானு ஆ ஷுகரு பிபி ப்ரெஷரு எல்லாத்திமே நா பாத்து வச்சுக்குவே நம்ம ஒடம்பு கரக்ட்டா தா போதா அப்டின்ட்டன்னு ப்ரஷர் மட்டு அப்பப்போ செல டைம்லா ஏறு அது ஒர்க்குப் பொறுத்து தா அது அது ஐ டினால அது நம்ப எது சொல்ல முடில அனால அப்பப்போ இந்த மாசோ கடைசி அப்பறோ மாசத்தோட மொத வாரோ இந்த மாரி டைம்லா மாச கடைசியானா டார்கெட் அவ்ளோ முடிஞ்சிருக்கு மாசம் மொத வார ஆனா போன மாசத்தோட அதுது கம்ப்ளைண்ஸ் குடுக்குறுது திருப்பி இந்த மாசத்துக்கு என்ன புதுசு வருது இதுக்கு எவ்ளோ டார்கெட்டெல் இதெல்லாம் வச்சி ஸோ அந்த மொத வாரமு கடைசி வார மட்டு கொஞ்சோ ரொம்போத் பிரஷரா இருக்கு ஆ நடுவுல இ ரெண்டு வாரோ ஏதோ ஜாலியா போலா ஜாலியா போலா ஜாலியா வர்லா அ நல்லா ஃபன்னா இருக்கு வேல அந்த சமயோ ஆ வேலையு நல்லா தா போகு ததுகப்புற நம்ம ஆளுங்களிட்ட பேசுறது ஆ அதுவு ஒரு விஷயொ இருக்கு அ ஏன்னா அங்க செல பேர் வந்து பாத்தீங்கன்னா அதா சொல்லுவாங்கல்ல நாட்டுல நடக்கற அரசியல விட எங்க ஆஃபீஸ்ல நடக்கற அரசியல் தாண்டா பயங்கரமா இருக் கு அப்டின்னுவாங்கள்ல அந்த மாதிரியு செல விஷயங்கள்லா இங்க நெறைய நடக் கு அதனால நம்போ அ நமக்கு மேல இருக்க அதிகாரி ஆ ஆமா ஆமா சு நம்மகிட்டேயே சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க அதுவு அந்த ஆ ஆமா இந்த குவாலிட்டிலா இருக்காங்களே கேள்விப்பட்ருப்பீங்க நனைக்கிறே இந்த குவால்ட்டிலா குவால்ட்டி டிம்முன்னுல்லா சில பேரு ப்பாங்க அவங்க வந்து ம நம்மகிட்டே சிரிச்சு ஆமா நம்ம வேல செய்யறத செக் பண்றதுக்குன்னு ஒரு குவாலிட்டி டீம் இருப்பாங்க நம்ம நம்ம கூடயே சிரிச்சுலா பேச் வாங்க நம்ம கூடியே ஒன்னா சேந்து சாப்டல்லா வருவாங்க டீ குடிக்க வருவாங்க வெளாடுற துக் நம்ம கூடலா வருவங்க நம்ம கூடேயை பேசிட்டு அங்க போயிட் டு ஒரு எரர போட்டு போயிடுவாங்க இவங்க பண்றது தப்பு அப்
அது உ இல்ல இல்ல அது உ கூட இருந்து கண்காணித்துகாக அப்டி பேசுவா நனைக்கிற
அதா அ இல்ல அந்த மாரி நறைய விஷயங்கள் ருக்கு நீங்க என்னதா அனுசரிச்சு போனாலு ஆ போ அவுங்கவுங்க அவுங்கவுங்க வேல்ல கரெக்டா இருக்குற மாரி காட்டிக்கி ட்டு அவுங்க வந்து நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க நம்பளு வந்து இது பண்ண விட்டுட்டு போயிடுவாங்க என்ன அ அது நமக் கே ஒ அந்த விஷ்யோ நடந்ததுக்கு அப்றோ நல்லாதானடா பேசிட்டு போனா இது இது இவ எப்பறா இப்டி ஆனான்ற மாரி தோணு நமக்கு செல சமயல்லா
ஆமா
ஒரு பக்கோ ஜாலியாவு இருக்கு கொஞ்சோ கடுப் பாவு இருக்கு ஆனா என்ன பண்றது சம்பளோ ம்ம நறைய வாங்குன்னா அது எல்லாத்தையுமே நம்ப ஏத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு அனுசரிச்சு நம்ம போய் தா ஆகணு இல்ல அப்டினா அந்த எடத்துல நம்ளால தாக்கு புடிக்க முடியா
தாக்கு புடிக்க முடியாது எங்க போனாலு இதே தா இந்த கம்பெனி இருந்தனா எந்த எந்த கம்பனி போனாலு இதே தா அது இந்த கம்பெனில நம்ம கொஞ்ச தாக்குப்புடிச்சு இருந்துக்லா
ம் ம் ம் அதுவு கோவப்பட்டோ ஆ முடிச்சு வுட்ருவானுங்க நம்ப்ள ஆ கோவப்படாம என்ன அடிச்சாலு வலிக்காத மாரியே வாங்கிக்குன்னு சிரிச்சுக்கிட்டு அப்டியே போயிருனு நம்ப அதுதா வலிக்கு அது ஸ்டா டிங்ள இது எல்லாமே இருந்துச்சு இந்த நைட் ஷிஃப்ட்டு தூக்கோ பசி அப்றோ இந்த மாரி இவுங்ளுக்குள்ள நடக்குற இந்த போட்டி அப்றோ
இப்ப சரியா போய்ச்சு இவுங்ளுக்கு எப்டி தா தாக்கு புடிக்க ஆரம்பிச்சுடோ
ஆமா ஆமா இந்த ம் இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாேடி அந்த கான்கிரீட்ல்லா போட்டு கரெக்டா அப்பயே நீங்க மோல்டு எல்லா கரெக்டா பண்ணா தா அதுக்கப்பற என்ன பண்ணாலு அது ஸ்ட்ராங்க் ஆயிடு அதுக்கப்பற நீங்க ஆ அந்த மரி அந்த ஒன்ற வருஷத்லயே எல்லா போட்டு இது பண்ணி இப்போ என்னையு அந்த மாரி ஒரு ஆளாக்கிட்டாங்க நீங்க இப்ப கூட சிரிச்சு போய் பேசிட்டு திருப்பி இத ஒரு பக்க நானே யோசிக்குற கடைசில என்னயு இப்டி மாத் திடீங்ளேடா அப்டின்ற மாரி ஒரு கட்டத்துல எனக்கு தோணிருச்சு எனக்கு
ஆ
ஆனா நானுமே அந்த மாரி டைம்லல்லா யோசிச்சு பாப்பே அட நம்மளு அந்த எடத்துல இருந்து தானே இந்த எடத்துக்கு வந்தோ அப்ப இந்த எடத்தோட இதுதா அப்டி இருக்கா ஆ நம்ளியு இப்டி ஆக்கிடாங்ளே அப்டின்னு சொல்லிட்டு எனக்கே சில நேரோ தோனு
தெரி தெரியுங்க ஸ் சரி
சேரி ஓகேங்க நா கூப்புறே உங்ளுக்கு நா கொஞ்ச வேல இருக்கு முடிச்சுட்டு கூப்புற நா ஆ ச